ஓ கேக்குதா ம் என்ன ப்ரோ சாப்ட்டாச்சா என்ன பண்ரீங்கோ
நானா ப்ரோ சாப்ட்டு பசங்க கூட வெளிய வந்துருக்கே ப்ரோ கேம் விளயாட்லான்டு பசங்க கேம் விள ஆ ஆமா ப்ரோ பசங்க விளயாண்ட்டே இருக்கானுங்க
ப்ரோ நம்மளுக்கு டாஸ்க் முடிக்க வேண்டிய வேல இருக்க அவங்களு அவங்ககிட்டயா இருக் உள்ள வர சொல்லிட்டு பேசிரவேண்டிய தான பா பசங்க டப்பு டப்புன்னு பேஸ்னாதா வேல முடியு
ஆ ஆ
என்ன ப்ரோ என்ன படிச்சிட்ருக்கீங்க
நானா ப்ரோ நா தேர்ட் இயர் படிக்கிறே ப்ரோ பி காம் ஜென்ட்ரல் ஆமா ப்ரோ
ஓக்கே ஓக்கே ஓகே எங்க ஊர்லியா இல்ல இந்த மாரி வெளியூர் சென்னை இந்த மாரியா
புரியல நீங்க சொல்றது
இல்ல ஊர்லதா படிக்கிறீங்ளா இல்ல சென்னை இந்த மாரி கோயம்புத்தூர் அங்க போய் ஹாஸ்ட்டல்ல ஸ்டே பண்ணியா
ஹாஸ்டல்லலா சேவ் பண்ணிலா அப்டிலா இல்ல ப்ரோ நா இருக்கதே சென்னைதா சென்னையிலதா இருக்கே அ பக்கத்திலே காலேஜி ஆமா
ஒ சேரி சேரி சேரி ம் என்ன ப்ரோ வீட்ல இன்னைக்கி என்ன ஸ்பெஷலு
என்னது அ இன்னைக்கு சண்டே தா ப்ரோ நான் வெஜ் தா வேற என்ன அவ்ளோதா ஆமா எப்பயு போல சிக்கனு மட்டனு பிஷ்சு அவ்ளோதா மீனு அவ்ளோதா உங்க வீட்ல என்ன பெஷலு
நாலா வீட்ல இல்ல ப்ரோ நா ஆஸ்டலு ஆமா ஊரு எனக்கு அங்க சவுத் சைட்
ம் ம்
ஹாஸ்டல்ல இருந்தா இன்னைக்குதா பிரியாணி எல்லா போட்டாங்க அதா சாப்ட்டுட்டு இருந்தேங்
ம் பிரியாணியா சண்டேன்னா பிரியாணியா உங்ளுக்கு
ஆமா இன்னைக்கிதா இந்த வருஷ தா புதுசா ஏதோ கொண்டு வந்ருக்காய்ங்க இவ்ளோ நாள் சண்டே பிரியாணி வந்தது அப்பிட்லா கெடயாது காலேஜ்னால ஏதோ இந்த வருஷோ எல்லாருமே வெளிய போறாங்க பிளஸ் ஸ்டூடெண்ஸ் கம்மியா ஆகுரறதுனால திடிர்ன்னுட்டு நான்வெஜ்லா ஆட் பண்ணிருக்காங்க
ம்
ஆமா அதனால இன்னைக்கு பிரியாணிப் ப்ரோ இன்னைக்குதா லாஸ்ட் டேட் இங்காங்ளே எப்டி ப்ரோ டாஸ்க் கம்ப்ளிட் பண்ணிருலாமா
அத பத்திலா‌ பேசக்கூடாது ப்ரோ நா வேனா பிரைவேட்டா மெசேச் பண்றே ம் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லவே இல்ல
நா பிடெக் படிச்சிட்ருக்கே ப்ரோ
பிடெக் அப்டியா ஃபை நீங்களு ஃபைனல் இயர் தானா இப்ப ஆஸ்ட் ஆஸ்ட்டல்ல இருக்கீங்க எப்போ நேட்டிவ் பிளேஸுக்கு போவீங்க
நேட்டிவ் பிளேஸு இப்போதைக்கு போயி நாலு மாசோ ஆகுது அது இந்த வருஷோ ஃபுல்லா என்னால போவ முடியாது காலேஜில ஆமா ஏற்க்கனவே நாலு மாசோ ஆகுது இந்த வருஷோ ஃபுல்லா போவ முடியாது இப்போ
ம்
வருஷோ ஃபுல்லா எனக்கு பிளேஸ்மெண்ட் எல்லா வருததுனால வெய்ட் வீட்டுக்கு போற ஐடியா இல்லனா திடீர்ன்டு எந்த கம்பெனி இன்டர்வியூ வராங்க சொல்ல முடியாது அப்போ அதுனால ஹாஸ்டல்லே தா இன்னொரு ஒரு வருஷம் இரு அதுக்கப்றம் அட்டன் பண்ணிட்டு தா வீட்டுக்கு போற மாரி பாக்கணு
ம்
ஆமா எனா திடீர்ன்டு வீட்டுக்கு போனாம்னா இன்னிக்கி கம்பெனி இருக்கு எல்லாரு அசஸ்மெண்ட் இருக்குனு கூப்புடுருதாங்க
ம் ம்
என்ன பண்றது திடீர்ன்டு அந்தால கெளம்பி இங்க தா வர வேண்டிய தா இருக்கு
ம் சேரி ப்ரோ
நம்ம நார்மலா டிக்கெட் போட்டாலே கெடைக்க மாட்டிங்கிது இப்ப ட்ரெயின்லலா
ம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லயா ப்ரோ அப்ப வீட்டுக்குல்லா போக
அது இப்பதிக்கு எதுவும் தேடல ப்ரோ இங்க பசங்களோட இருக்கனால பசங்க எதயா பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்பறம் ஒமைகில்ல போட் என்னதயாது பேசுவாங்க அதுனால எதுமே தெரியிர மாட்டிங்கி
அப்டியா ப்ரோ
ஆமா டெய்லி ஆனா நைட் ஒரு நேரம் ஒமைகல உள்ள பேயிடு தேங்க
பசங்க எல்லா செட் ஆயிட்டாங்க உங்களுக்கு காலு ஹாஸ்டல்ல
ஆ அதெல்லா செட் ஆயிட்டாங்க ப்ரோ எல்லாமே ஏ ஊருக்காராங்க அதுகப்றம் அதுக்கும் கீழ கேரளா அந்த மாரிதான் இருக்காங்க நம்ம ஊர்னால எல்லா எனக்கு செட் ஆயிட்டு ஆக மெத்தத்துல
ம் ம் ம்
இத்தன் நாள்ல எல்லாமே ஹாஸ்டல் எல்லா ஒரே ஊரா இருக்காங்கள ஒவ்வொருத்தர் லாம் ஒவ்வொருத்தர் ரூம் போவே யவனோ ஒருத் தவன் ஒருத்தவன் சீட் விளாடுவான் ஒருத்தன் கேரம் விளாடுவான் இன்னோர்தன் என்னன்னா ஆ கேம் விளாடுவாங்க இன்னோருதே அமாங்கசு அப்டியே ஒவ்வொருத்த ஒவ்வொரு வேலய பாத்துட்டு ருப்பாங்க குரூப்பா அவுங்குளோட போய் நாங்க ஒ நா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குரூப் கூட போய் எல்லாத்தையும் கலந்துட்டு ருப்பேன் ஒரு நாள் பக்தி ஃப்ரீ பயரு அதுக்கப்புறம் ஒரு நாள் சுலேகம் உண்மைகள்ல உக்காந்தி யார்ட முடிச்சி வரடானு பாப்போம் இல்லன்னா யாரயாது புடிச்சு வாட்டி வுட வேண்டியது அதுனால அந்த மாரி இது இருனா எனக்கு ஆஸ்டல்லாம் இப்ப நல்லா செட் ஆயிரு
ம்
அதெல்லா இப்போ ஒரு ஃபுட் எல்லா நல்லாவே இருக்காது ப்ரோ
ஆ மெஸ்னுனாலே அப்டித்தானே மெஸ்சு சொன்னீங்க மெஸ்சு சொல்லுவீங்களா கேன்டீன் சொல்லுவீங்களா
அதான் மெஸ்சு தா சொல்லுவோம் ஹாஸ்டல் மெஸ் அவ்ளோதான் இன்னு அந்த காலேஜ் குள்ள அந்த கேண்டீன் போவோ இங்க வந்து
ம் நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க
நா சவித்தா ப்ரோ
சவித்தா ம் தெரியும் ப்ரோ தெரியும் ப்ரோ கேள்விபட்டுருக்கே
ஆ ஒங்க காலேஜ் எங்க இருக்கு இங்கருந்து
எங்க என் காலேஜ் வந்து தியாகராயர் ப்ரோ
எங்க ப்ரோ
தியாகராயர் தா
தியாக ராஜா வா
ஆ ஆ
ஓ ஓகே ஓகே அது எங்க இருக்குனே தெர்ல பஸ்ட் லொக்கேஷனே தெர்ல தூரமா சவித்தாலந்து
என்னுகில்லா கிட்டதா ப்ரோ சவித்தா எது பூந்த மல்லி தான பூந்த மல்லி தான சவித்தா ஆ ஆ தெரியும் ப்ரோ அதெல்லா தெரியும் ப்ரோ
கம்மா
எங்களுக்கு எல்லாமே பக்கம் தா ப்ரோ இங்கேந்து
கரெக்டா சென்டர்ல இருக்கீங்க அப்ப நீங்க சரி சரி இப்ப பசங்களோட எங்க வீட்டு தெருல அந்த மாதிரிதான் இருக்கு ங்களா இல்ல எதுவும் அங்க எப்படி உட்கார முடியுமா ஒரே வண்டி தூச்சி எல்லாம் போய்கிட்டு இருக்கோம் எப்படி
அப்படி இல்லாம் இல்ல அன் டைம் ஆயிடுச்சுல இப்ப
ஓ அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தும் ஓகேக அவங்க எல்லாம் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் அடிச்சிட்டு இருக்காங்க போழைய
மானவர்தன் டைப்பிங் ஆங்காோ
கேக்குது கேக்குது என்ன டமாள் டிமாள் அ கேக்கே
ஆமா அண்ணே பாத்துனுந்தார் அதா
ஓ சேர் சேரி எல்லாமே வ ஒரே தெரு ஃப்ரெண்ஸா இல்ல காலேஜு ஃப்ரெண்ஸா எல்லா
எல்ல எல்லா வீட்டாண்டதா ப்ரோ எல்லாரு இருப்பானுங் ப்ரோ ஸ்கூல் ஃப்ரெண்டு இருப்பானுங்க ஸ்கூல்ல எல்லாரு இங்க வில்லேஜு தானே எல்லார் கூட பச்சா பசங்க தா அவ்னுங்ளு வருவானுங்க எல்லாருமே
ஓ சேர் சேர் சேரி ஆமா அதா டமால் டிமால்ன் னு யாரோ இப்ப ஒருத்தரு கத்துறாறே அ எப்டி ப்ரோ ரூம் மேட்ஸுலாம் போட்டு எவனியா வாட்டுவீங்ளா
ஆ அதுல்லா பண்ணியிருக்கே ப்ரோ ரொம்ப ம் நீங்க நீங்க ப்ளே பண்வீங்களா ப்ரோ
ஆமா ப்ரோ நா எப்போவாச்சி அது இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப அதுலியே தீவிரமா போட்டு காசு அதுக்கே முப்பதாய்ருவா வரைக்குச் செலவு பண்ணியிருப்பம்போல
ம்
ரெண்டு ஐடி போட்டு செலவுலாம் பண்ணி அப்பம்ல்லா இந்த கொரோனா டைம்லா நம்மள்க்லா காலேஜ் இல்ல இதான ஒர் ஸ்கூல்லா இல்ல அப்போ எல்லா ஃப்ரீ ஃபயரு பப்ஜி அதுக்கப்புறோ டாப்பப் பண்ணி டாப்பப்புகே ஏகப்பட்ட காசு குடுத்தே
ம்
காசெல்லா குடுத்து எடுத்து நெறிய என்ன ஆப்புன் அது இதுன்னு போட் டு எல்லா அந்த நேரம்ல விளாண்டது அவ்ளோ செலவ் பண்ணு இப்ப வ்ளாடவே இல்ல வேஸ்ட் கிட்டத்தட்ட எம்பத்தி ரெண்டா லெவல் நெனைக்க ப்ரோ அப்புடியே இப்ப இருக்கு ஐடி
அப்டியா ஆ
ஆமா அதுக்கப்புறோ வ்ளாடவு இல்ல எல்லா உட்டாச்சு இப்போ இப்போ விளாட்றதே கிடையா இப்போ அது ஒ ரே ஒரு வாட்டி உள்ள போனோங்குனு வைங்ளே அப்டே காலேஜுல ப்ளேஸ்மெண்ட் எதுவுமே படிக்காம வெய்க்காம எ அதுலியே உள்ள போ வேண்டியதா இருக்கு
ம் ம்
அதனால விளாடவே வேண்டான்னு இப்ப டெ வீட்ல வெச்சிருக்க அதுக்கப்புறோ டவுன்லோட் பண்ணி அதனால இன்ஸ்டாகிராம் எல்லாத்தியுமே டெலிட் பண்ணியாச்சு படிக்கணுன்னால இந்த ஒரு வருஷோ ஆமா இந்த ஆமா ஏனா இந்த ஒரு வருஷோ நா வி ட்டம்னா எனக்கு ப்ளேஸ்மெண்ட்டே கெடைக்காது அதுக்கப்புறோ தெரு தெருவாதா அலஞ்சி என்னத்தயாவ் கேக்கணு
ம் ப்ளேஸ்மெண்ட்டு கெடைக்குத்துவுட லோக்கல்ல கெடைக்குமா உங்ளுக்கு
லோக்கல்லா ஆ ப்ரோ இப்ப சென்னை பேங்ளூர் இந்த மாரி கெடைக்குமே
அதுதா சென்னை பெங்களூர்னா செ அ ஸ்டேட்டு அதா ஸ்டேட்டு உட்டு ஸ்டேட்டு போறீங்கள அதுதா
அப்படிதா ஆனு வேற வழி இல்ல ஆ வீட்டுக் பக்க ஏனா ஐ னா இங்கத்தான வந்தானு ஒன்னு இங்க வர்னு இல்ல கோயம்புத்தூர் போனு ஆமா வேற என்ன ப்ரோ பண்றது ஆமா என்ன செய்ய எ ஆஷ்டல வேற எவ் னோ ஒருத்த பாத்துட்டு ஃப்ரெண்ஸ் பாத்துட்டு எதோ பொண்ணிட்ட பேசிட்ருக்கான் சிரிச்சிக்கிட்டே போரா ப்ரோ
யாரு
பசங்கதா எல்லா யார்ட்டியா ஒரு அமைதியா ஆ எ ஒரு அஞ்சு நிம்ஸோ டாஸ்க்கிருக்குன் பேஸ்னாவே என்ன பொண்ணுங்கிட்ட பேசுறாங்கன் அங்க போய் சொல்ல வேண்டி அங்க பொண்ண ஏய் அப்படின்னு வரன்னு சொல்லலாம்ல்லே
உம்
ஆஹ் நீங்க என்ன நீங்க லேல எ எப்பா டாஸ்க் முடிச்ச உங்களுக்கு
அப்படில்லாம் பேசக்க கூட நான் பிரவேட்ட பேசும் ட் பத்தி பேசது பரோ உம் உம்
இது இப்பதான்டவுன்லோட்ண்ணிருக்கங்களா இல்ல ஃர்ஸ்ட யூ பறீா
ப்ரோ நான் பிரைவேட்டா பேசுறேன் ப்ரோ
ஓ சரி சரி சரி உம்
ஆ
ஹோ காலஜிரா நீ எவடி போ
ஏனதா நல்லாதான் புோ போது உம் நான்ல்லா பசங்க எாம் செட் ஆயிட்டனுங்க ஜாலியா இருக்கும் கிளாஸ க டிக்கிறது ஆஹ் பசங்க பூச்சு கலாயிது அது மாதிரி எல்லாம் ஜையே தான் போயிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஹாஸ்டல் லைஃப் தான் எப்படி இருக்கும்ன்னு தெரியாது நான் உம் உம் ஹ அதம் ரோகத என்னடா ஐடியா புடியா எங்கடா